லோ கேக்குதா
ஆ கே கிது இப்போ எத பத்தி பேசலா அப்டினா அ அகர்ப்புற வாழ்க்கயு கிராமப்புற வாழ்க்கயு அ எப்டி எப்டி பட்டது அப்டிங்றத பத்தி பேசலா இப்ப வந்து என்ன பொறுத்த வரக்கு பாத்தீங்க அப்டினா ஒரு சில விஷ்யத் துல கிராமப்புறம் சரின்னு சொல்லா இன்னொரு சில விஷ்யத்துல நகர்புறம் சரின்னு சொல்லா அதாவ்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதுரிதா வந்து நம்ம எல்லா எந்த எடமா இருந்தாலு இருக்க முடியு அப்டின்னு சொல்லா இப்ப வந்து நம்ப இயற் க்யான காத்து அப்புற வந்து மத் த விஷ்யங்க உணவு விஷயங்க பாரம்பரியமா கடைக்கணு அப்டின்னா நம்ம வந்து இந்த அ கிராமப்புறங்கள்ல நம்ம வந்து அது நறையாவே இருக்கு இதே வந்து ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போணு டினா நம்ப வந்து அ வண்டி வாகனங்கள் வைத் வச்சிருந்தா மட்டும்தா வந்து நம்மளால ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போக முடியு ஏன்னா பேருந்து வந்து அ சொல்ல சொன்ன நாளக்கு கரெக்டா வருமான்னு கேட்டா கண்டிப்பா கடையாது ஒரு சில ஊர்லதா வந்து சரியான அ நேரத்துக்கு சரியான பேருந்துகள்லா வரு அதல்லாமே ஒரு சில விஷ்யோ அதாவ்து அ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனு அ ப்டினாவே அந்த சாலைகள்லா வந்து கொஞ்சோ கரடு மொரடா இருக்கு போகற்துக்குள்ள வந்து நம்ப்ளுக் அசதியா இதே வந்து நகர புறங்கள்லா பாத்தீங்க அப்டினா அஞ்சு நிமிஷத்துக்கு தா ஒரு ஒரு பஸ் வரு நம்ம எங்க போனோமோ அங்கலா போலா இப்ப பெரிய பெரிய நகரபுறங்கள்லா பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து ஆட்டோ பைக் அந்த மாரி வந்து புக் பண்ற மாதுரியான அ காரு எல்லாமே புக் பண்ற மாதுரியான வசதிகளு இருக்கு நம்ப எப்ப வெளியில களம்புறோமோ அத புக் பண்ணோன டக்குன்னு நம்ப ஒரு எடத்துக்கு போயிடலா ரோடு வந்து பாத்தீங்க அப்டின்னா குண்டு குழியு இல்லாம நல்லா எல்லா எடமு நல்லா இருக் கோ அ அதல்லாமே ஒரு விஷ்யோ இன்னொரு விஷ் சியோ என்னா அப்டினா அ சமயோ அந்த ங்கள்லதா வந்து இந்த மாதிரி அஹ் அந்த விபத்துகள்லா நடக்கு அந்த பெரிய பெரிய சாலைகள்ல நடக்கு அதெல்லா வந்து கொஞ்சோ கிராமத்துல வந்து கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லா அஹ் இந்த மாரி வந்து நெறையா விஷ்யங்கள்ல வந்து இப்போ வந்து அம் அஹ் கொழந்தைகள்லா படிக்க போறாங்க அப்டினா கண்டிப்பா இப்ப இருக்குற அஹ் பசங்க எல்லாரு கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளியில படிக்கிறாங்களான் கேட்டா கண்டிப்பா கெடையாது எல்லாரு வந்து வெளியூர்ல இருக்கிறவ வந்து தனியா யார் பள்ளிக்கு போறாங்க அதுவு பேருந்து கட்டணம் அஹ் செலுத்தி அந்த மாத் து அஹ் வர்ஷத்துக்கு இவ்ளோ மாசத்துக்கு மாச அவ்ங்க கட்டிட்டு இருக்காங்க அஹ் அந்த மாரி ஒரு விஷ்ய வந்து எல்லாரு நகரப்புறம் தாண்டி போறாங்க ஏ அப்டினா அந்த வசதிகள் கல்வி அஹ் வே வேணு அப்டின்னு மோது அந்த கல்வி இப்போ வந்து ஒரு உதார்ணத்துக் சொல்றே இப்ப வந்து நம்ப எதாச்சு வேதியல் சம்மந்தமா படிக்கிறோ அப்டினா அதுக்குமே பொருட்கள் எல்லாமே வந்து லேப்ல தனியா இருக்கு அதே மாரி கணினி சம்மந்தமா படிக்கிறோ அப்டினாலு அதுவு வந்து அஹ் நகரப்புறங்கள் தா நம்பளுக்கு வந்து அஹ் கத்துக்கக்கூடிய வசத் திகள்லா இருக்கு இதே இது வந்து கிராமப்புறங்கள்லலா பாத்தீங்க அப்டினா கண்டிப்பா அது கெடையாது ஒரு பள்ளில வந்து ஒரே ஒரு கணினி இருக்கு அத வச்சு சொல்லி குடுக்குற மாரி இருக்கு இந்த மாரி ஒரு சில விஷ்யங்கள்லா வந்து பாத்தோ அப்டினா ஆஹ் இந்த மாரி நெறையா விஷ்ய யங்கள் வந்து மாறுபடுது அதனால் தா எல்லாரு வந்து நகரப்புறத்த நோக்கி எல்லாரு வந்து அவ்ங்க பசங்கள படிக்க வைக்கணு அஹ் அதுக்கப்ற அவ்ங்களோட வாழ்க்கைல நெறையா விஷ்யங்கள் வந்து அவ்ங்க சமாளிச்சு அந்த நகரப்புறத்துல இருக்கணு அப்டிங்கிற மெம் முக்காவாசி பேரு வந் து அவ்ங்ளோட அஹ் அந்த வேலைக்காகவு அவ்ங்ளோடைய பசங்களோட படிப்புக்காகவுந் தா இந்த நகரப்புறத்த தேடி போறாங்க அப்டின்னு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா வந்து உண்மையான விஷ் யம் அழகாவே சொன்னீங்க ஆஹ் என் நா என்ன நெனப்பேனா எனக்கு வந்து கிராமப்புற வாழ்க்கை இப்போ நா கிராமப்புறம் அவளவா நானு பயணிச்சதே கெடையாது அதனால எனக்கு கிராமப்புற வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிக் க அது வந்து சூழ்நகே சூழ்நெலைக்கு ஏத்த மாதிரி மாறுந்தா ஆனாலுமே எங்ளோட என்னோட அஹ் நாத்தனாரோட வீடு வந்து சேலம்ல இருக்கு அங்க என்னனானா அங்க வந்து அவ்ங்க வீடு இருக்கு அவ்ங்க வீட்ட சுத்தி ஃபுல்லாவே வயல் வரப்பு அதெல்லாந்தா இருக் கு அவ்ங்க வீட்டுக்கு அஹ் வீட்ல பாத்தீங்கனா எல்லா பூ எல்லா விதமான பூச்செடியு இருக்கு மல்லில இருந்து ரோஜால இருந்து எல்லா விதமான பூச்செடியு இருக்கு அதுக்கப்பறம் பாத்தீங்கனா அஹ் பின்னாடி வந்து பழங்கள் தனியா வச்சிருப்பாங்க சப்போட்டா கொய்யா அப்ற ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்ற வந்து அஹ் தேங்கா அஹ் மாங்கா இந்த மாதிரி எல்லாமே அப்பறமா ஆஹ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்டின்னு பாத்தீங்கனா பச்ச மொளகா அஹ் கரு கருவப் பில கொத்தமல்லி புதினா ஆஹ் அப்பற வந்து கொட மொளகா இந்த மாதிரி சில விஷ்யங்கள் எல்லாமே அவ்ங்களுக்கு தேவையான காய்கறிகளு அவ்ங்க வந்து அதுலே வந்து போட்ருவாங்க மெய்னா அவ்ங்க எண்ணெய்யு வந்து பாத்தீங்கனா அஹ் செக்காட்டி அஹ் நல் லெண்ணெயு எடுத்துருவாங்க கடலெண்ணெயு எடுத்துருவாங்க தேங்கா எண்ணெய்யு எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எல்லா வசதியுமே அவ்ங்களுக்கு வந்து அஹ் ஆஹ் இதுல இருக்கு இன்னோ ஒரு விஷ்ய நீங்க பாத்தீங்கனா இப்ப நகர்புறத்துல இருந்து நம்ம வந்து கிராமப்புறத்துக்கு போறோனு வச்சுக்கோங்களே அவ்ங்கென்ன ஒரு கட் டப்பை ஃபுல்லா எல எதாச்சு குடுத்துவுடுவாங்க அது எல்லாமே அவ்ங்க வீட் ட்ல வெளஞ்சது அவுங்க வீட்ல சோளமாகட்டு இல்ல க இது அஹ் மாங்காவாகட்டு தேங்காவாகட்டு நெறைய விஷ்யங்கள் வந்து அவ்ங்க வீட்ல வெளஞ்சதா மட்டுந்தா இருக்கு இதுவே நம்ம இங்கெருந்து போ இங்கெ இங்கெ அவ்ங்க வந்துட்டு போறாங்கனா நம்ம பெருசா ஒன்னு வாங்கி கூட குடுத்துர் குடுத்துருக்க மாட்டோ ஆனா அது அவ்ளோ அவ்ங்க ஒரு ரொம்ப ஒரு அஹ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா அது எல்லாத்தைமே கட்டி நம்ம கிட்ட குடுப்பாங்க அத வந்து நம்ம வீட்ல வந்து எல்லா த்தியு எடுத்து அத சாப்புடும் போது அந்த ஒரு அஹ் அந்த ஒரு மா மனசுருக்கு பாத்தீங்ளா அது ரொம்பவே நல்லா இருக்குன் நா சொல்ல வரே இந்த மாதிரி சில விஷ்யங்கள்லா எனக்கு ரொம்பவே புடிச்ச விஷ்ய அதுக்கப்பற பாத்தீங்கனா நகர்புறத்துல நீங்க சொன்ன மாரி கல்விக்காக மருத்துவத்துக்காகவு நற் றைய பேர் வராங்க ஆஹ் ஏனா அங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா வசதி இருக்காது மருத்துவம்ல அதனால இங்க வந்து பெரு அஹ் நல்லா வந்து ஆம் அஹ் நல்ல நல்ல மர் ருத்துவார்கள் எல்லாமே இப்ப புதுசா வளந்திருக்கு அப்டின்றனால எல்லாருமே அதுக்காக இங் ங்கெ வராங்க அதே மாரி வேலை வாய்ப்பு வேலைக்காக மோஸ்ட்லி நெறைய பேரு அஹ் படிச்சாலுமே இப்ப படிச்சது வந்து அந்த பக்கோ கொஞ்ச தூரமா அஹ் காலேஜுல கல்லூரில எங்கெயாவ்து படிச்சாலுமே வேலை வாய்ப்பு தேடி வந்து ஊருக்கு நகர்ப் புறத்துக்கு தா வந்துட்ருக்காங்கனே சொல்லலா அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இங்க அதிகமா கெடைக்கு அப்டின்றத்துக்காக ஆஹ்ம் இந்த மாரி விஷ்யங்கள் எல்லாம் தா ஆனா நகர்புறத்துல இருக்கிற நகர்புறத்துல வந்து நம்ம இங்கேயே நமக்கு வந்து அந்தக் கிராமப்புறத்தோட சில விஷ்யங்கள் வந்து நமக்கு புரியாதுனே சொல்லலா ஆஹ் நா ஒரு பத்து நாள் ஒரு இருவது நாள் தா அவ்ங்க வீட்ல போய் இருந்தே ஆனா எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு ஆனா அங்கே நம்ம இருப்போமா அப்டின் கேட்டா அது கொஞ்ச கஷ்டமாதா இருந்துச்சு ஏனா நம்ம வந்து நகர் புறத்லே இருந்து ஆம் ஆஹ் இருந்து அப்டி அஹ் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தனால நமக்கு அது ரொம்ப கஷ்ட ஆனா அவுங்கள வந்து இப்போ வந்து ஆல் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவ்ங்கள வந்து எதோ ஒரு பங்க்ஷன்க்காகவோ எதுக்கோ நம்ம இங்க கூப்ட்டோன் வச்சுக்கோங்ளே அவ்ங்க வீட் லருந்து யாராது ஒருத்தர் மட்டு தா வருவாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கனா அவுங்க வீட்டு ஆஹ் ஆடு மாடு அதெல்லா கவனிச்சுக்கணுன் வரவே மாட்டாங்க நா நெறையவாட்டி கேட்பே என்ன எப்பைமே நீங்க வரவே மாட்டறீங்க அஹ் வந்து உங்களுக்கு வந்து எ ஆஹ் அவ்ளோ முக் கியமா ஆமா அதுதா எங்களுக்கு முக்கிய அதுதா எங்களோட சொத்தே அப்டின் சொல்லுவாங்க அதெல்லா ரொம்பவே புதுசா இருந்துச்சு எனக்கு அதெல்லா கேட்கும் போது அப்போ ஒரு சில விஷ்யங் கள்ல வந்து அவுங்க வந்து அஹ் வெ வரவே மாட்டாங்க கூப்டாக்கூட வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவ்ங்களுக்கு வந்து அந்த கிராமப் புற வாழ்க்கை வந்து ரொம்பவே புடித்தமான வாழ்க்கைனே சொல்லலா நெறைய விஷ்யங்கள் இருக்கு இந்த மாதிரி நம்மளா பேசுறோல நெறைய விஷ்யங்கள் பேசலா ஆஹ் ரொம்பவே அழகான ஒரு கிராம அஹ் கிரா நா என்ன நெனைக்கிறேனா கிராமப்புறம் அப்டின் சொன்னாலே எனக்கு அந்த இயற்கை சார்ந்த அந்த அழ தான் ஞாபகவரு இதுவே நம்ம சிட்டி அப்படின்னு எடுத்தோம்னாலே அந்த டிராபிக் ஜாம்மு அது ல்லா தா டக்குனு ஞாபகம்வரும் சோ நீங்க அந்த மாரி எது உங்களுக் டக்குன்ன ஞாபகோ வரு
எனக்கு என்ன ஞாபகோவருனா அப்படின்னா இப்ப கிராமப்புறோன்னா அவங்க நெறைய எடத்துல வந்து அந்த ஆ வயசானவங்கல்லா இருப்பாங்க அதாவது அவங்க என்ன சொல்றது அவங்க சிசிடிவி கேமராவே தேவையில் இல்லயார் என்ன கேட்டாலு உங்களுக்கு வந்து தெரியு இன்னொரு ஒரு விஷயோ என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வீட் வீட்ல ஏதாச்சு நடந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒண்ணு ரெண்டு ஆக்குவாங்க ரெண்டு நாள் ஆக்குவாங்க அது வேற மாதிரி ஒரு ஒரு ரூபத்துல அது வந்து போயிடு அத்தவங்களோட காது ஆனா இப்ப ப்ப நகரபுறத்துல எல்லா பாத்தீங்கனா அப்படின்னா அந்த விஷய யமே கெடையாது நீ யாரோ நா யாரோ அப்படிங்கிற மாரி இருப்பாங்க அவங்க வந் அடுத்தவங்களோட வாழ்க்கையில வந்து தலையிடணு அந்த மாரி ஒரு விஷயோ சண்டே சச்சரவு அந்த மாரிலா இருக்காது இந்த கிராமப்புறத்தில மட்டு னா வந்து ஏ வந்து ஆ உங்களுக்கு இன்ன வயசாவது கல்யாணோ ஆகலையா அப்படின்னு எல்லா கேக்கர ஆளேள்ளா இருக்காங்க இதே நகர் ஆமா எதோ ஒரு காய்கறி வாங்க போனா கூட என்ன வாங்கின ஏது வாங்குனா கேட்டா கூட நம்மளுக்கு அது சரிக்க மாட்டேக்குது நம்ம வாங்கினா கூட வந்து எட்டி பாத்து வாங்குவாங் கா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பண்ணுவாங்க அதே இதே நகர்புறங்கள்னா அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பாத்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அத கம்பேர் பண்ணும் போது எனக்கு நகர்புறமே தேவைலா அப்படின்னு
இல்ல இன்னொரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க சொ சொல்ற மாதிரி அவங்க எதுலயுமே வந்து கலந்து காலாம இப்ப நகர்ப்புறத்துல இருக்காங்க அப்படின்னா நறைய நியூஸ்ல நானே பாத்துருக்கே என்னன்னா எதிர்க இருக்கிறவங்க வீட்டுல வந்து ஆ ஒருத்தவங்க எறந்து போயிருக்காங்க கியா கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஆயிடுச் ச்சு ஆனா ஆ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே இல்ல ஆ எதர்ச்சியா மாடியில துணிக்காய போட போறதுக்காக யாரோ கீழ இருந்து வராங்க அப்ப அந்த துருநாற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவே அவங்க கொஞ்சு பேசிட்டு இருந்தவங்களா அ இருந்தாங்க எனக்கு தெரியவை தெரியாது அவங்க யாரு இருக்காங்கன்னே தெரியாதுன்னு அசால்டா அவங்க சொல்றாங்க சோ ஒரு சில விஷயங்கள் எல்லா வந்து நகர்ப்புறத்துல வந்து இன்னுமே மாத்த மாத்தணுனுன் தா நா சொ சொல்லுவ ஏன்னா ஆ அது வந்து நமக்கு இப்போ நம்மளே நா எல்லா என்ன எனக்குல்லா என்ன கேட்டா நா மாத்தணுன்னு சொல்வே அது ஒரு ஒருத்தவங்களோட இது இல்லையா இப்ப ஒரு சிலவங்க வந்து யாரு கூடியும் மிங்கலே ஆக கூடாது நம்ம பார்த்து நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்டு இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் எப்படின்னா ஆ நம்ம வந்து யாருகிட்டயாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணு ஆ ஏதோ ஒண்ணுத்த நம்ம வந்து அவங்ககிட்ட பேசணு நாங்க நாங்க இங்க இருந்து இருக்கோ நாங்க இங்கதா இருக்கோ ஒரு வருஷமா அப்படின்றத சில விஷயங்கள் நம்ம வந்து அவங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம்னு நெனப்போ சோ அந்த மாரி திரி இருக்கறனால என்ன ஆ அதுல நல்ல அட்வான்டேஜஸு இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸு இருக்கு நீங்க சொல்ற மாரி பொரளி பேசுறவங்களா இரு ட்டு இல்ல வந்து இந்த மாரி கேமரா மாதிரி ஒரு பாட்டி ஒரு பாட்டியே போதும் எனக்கு தெரிஞ்சு கேமராவே தேவ இல்ல ஒரு பாட் டியே போது ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லா வந்து ரொம்பவே ஆஹ் அவங்க எல்லாமே காசிப் பேசியிருப்பாங்கல்ல சோ அதெல்லா வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஏன்னா பொழுதுபோக்குன்னு ஒண்ணும் கிடையாது அவங்க காலத்துல வேலையெல்லா முடிச்சுட்டு உட்காந்துட்டு ட்டு மத்தவங்க கதையை பேசுறதுதான் அவங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கே நீங்க எனக்கெல்லா வந்த அது போ அந்த காசிப்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானுமே எங்க மாமியாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த காசிப் பத்தி நாங்க அவ்வளோ இதுவா டீப்பா பேசிட்டு உ்காந்துருக்கோம் ஆனா அது வந்து அது என்னன்னா பெருசா அடுத் தவங்க வாழ்க்கையா இருந்தாலும் அது ஒரு ஒரு ஒரு சந்தோஷத்தை தருதுனே வச்சுக்கோங்களேன்
உம் உம் இவ்ளோ நேரம் உங்க கூட பேசுனேன்ல அழகான விஷயம் நீங்கள் பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் நேரம் கிடைத்தால் பேசலாம் நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்